ஹலோ ஆ என்னப்பா பண்றீங்க தூங்கலயா
அக்கா
தூங்கலை தூங்கலையான்னே
அக்கா இப்பதாக்கா வேல முடிஞ்சிச்சி
ஏ அவ்ளோ என்ன வேல
ஐயோ எங்க பாப்பா தூங்கவே இல்ல
ஆ
ஆ யாருகிட்டயு போகமாட்டேன்ட்டானா
ம்
எங்க அவன தூக்கி தூங்க வைக்கிறதுக்குள்ள இவ்ளோ நேரோ ஆயிருச்சி தூங்க வச்சி பாத் தரோல்லா கழுவீட்டுதா
ம்
ஆ சேரி அப்பபாத்து நீங்க ஃபோன் பண்ணீங்களா சரி யார்தான்னு பாக்கலா அப்டின்னு நீங்க இன்னு தூங்கலியா
இல்லப்பா இன்னக்கி கொஞ்ச ஃபங்க்ஷன்ல இந்த பண்டிகையில்ல அதனால ஏ ஃப்ரெண்டு வீட்ல வந்து ஆடு வெட்னாங்களா வெட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க அவுங்க மதியானோ தலக்கறி ஈரல் குடுத்து அனுப்புனாங்க அத செஞ்சி முடிக்கிறதுக்கே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சி அத கழுவி க்ளீன் பண்ணி அப்பறோ பாத்தா ஒரு எட்டு மணிக்கி மேல போட்டி குடுத்து அனுப்பிட்டாங்க
ஆ
அந்த போட்டிய வந்து எடுத்து சுடு தண்ணில போட்டு அந்த தோலெல்லா உருச்சி அப்பறோ அந்த குடல்க்குள்ளலா குச்சிய விட்டு க்ளீன் பண்ணி அதெல்லா திருப்பி போட்டு திருப்பி நாலஞ்சி வாட்டி சுடுதண்ணில கழுவி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வேக வச்சு அப்பா பெரிய ப்ராசஸ்ஸா போச்சு எல்லா முடிச்சுட்டு செரி எல்லா க்ளீன் பண்ணிர்லா பண்ணிட்டு படுக்கலா அப்டின்னு போற நேரத்துல கரண்ட் போயிடுச்சு
ஆ
தூக்கமு வரல குளிக்கவு முடியல அப்டியே ஒக்கான்டு இருக்கே செரி கரண்ட் வந்ததுன்னா கொஞ்ச சூடான தண்ணி வெச்சு குளிப்போ ஒடம்புலா செம்மையா வழி எடுத்துக்குச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுல ஆ அந்த ஆட்டுக்கறி கிளீன் பண்றதுன்றது இருக்குதுப்பார் தெரியுமா அது பெரிய ப்ராசஸ் அத வெச்சு க்ளீன் பண்றதுதா ரொம்ப தலைவலியான போல
ஆ ஹ செரி செரி அக்கா ஒரேடியா வேலை எல்லா முடிச்சுட்டீங்களா
அப்போ உங்க வீட்ல யார் இதெல்லா செய்வா இந்த ஆட்டுக்கறி எல்லா க்ளீன் பண்ணுற வேலை எல்லா
அதெல்லா சாப்புட மாட்டாங்க்கா நான்வெஜ் சாப்புடுவாங்க நா பா பக்கத்துல போறது இல்ல அத்த எல்லா சமைப்பாங்களா
ம்
அவங்குளுக்கு வேணும்னா அ ரேரா தா அக்கா எடுத்துப்போ தினமோ எடுக்கறத இல்ல ஏன்னா நா சாப்பறது இல்லனால
ஆ
அ வீக்லி வீக்லி எடுக்க மாட்டாங்க ரேராதா உ எடுப்பாங்க அப்ப நா ப போ இல்ல ஆனா மட்டனெல்லா சமைக்குறது இல்ல ஆ சிக்கனோ ஃபிஷ்ஷு அதெல்லா பண்ணுவாங்க
ஓ ஓ
ஆஹ ஆஹ அக்கா ஆஹ செரி செரி அக்கா எங்க பசங்க எல்லா தூங்கிட்டாங்களா
எல்லாரு தூங்கிட்டாங்க எல்லாரு சாப்ட்டாங்க இட்லி ஊத்தன மத்தியானோ நைட்டுக்கு இப்ப இட்லி ஊத்திட் அப்டியே அந்த தலக்கறி கொழம்பு இருந்துச்சு வெச்சு தொட்டு சாப்ட்டு படுத்துட்டாங்க நானு செரி எல்லாத்தையு கழுவி போட்டு ஒக்கான்ட்ருக்கறே செரி கரண்ட்டு வந்ததுனா போய் குளிக்கலா அப் டீன்ட்டு ஒக்காண்ட்ருக்க அதுக்காதா வெயிட் பண்ணின்ட்ருக்கே
ஓ கரண்ட் இன்னோ வரலையா
ஆஹா இன்னு வரவே இல்லப்பா நைட் ஆனா இதுவே ஒரு தொல்லையா இருக்குப்பா நைட் ஆனா கரண்ட்டு போய்டு தா
ஆஹ ஏ மழப் பேய்லையா இப்போ மழ எல்லா இல்லயா அங்கல்லா
ஆஹா சுத்தமா மழ இல்ல வெயிலு மட்டு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது டிகிரி அடிச்சு தாக்குது வெளியே கால வெச்சோனா கொப்ப ளோ போட்றோ போலக்குது அந்த அளவுக்கு வெயில் அனல்னா அனலு ஆ சுத்தமா வீட்ல ஏ சி இல்லன்னா இருக்கவே முடியல காலைலந்து இந்து நைட்டு வெரியு ஃபுல் டைம் ஏ சி ஓடிக்கிட்டே இருக்கு
அய்யோ ஆ ஆ இங்க ஆ இந்த டைம்ல கரண்ட் பில் எல்லா ஏறிடோ போல ஏ சி ஆன்லயே இருந்தா
கண்டிப்பா இந்த மாசோ வரோ ஒரு பத்தாயிரபாச்சு பில்லு வரோ நமக்கு
அய்யோ ஆஹ ஆ
அந்த அளவுக்கு ஓடின்ட்ருக் இருக்கப்பா ஏ சி பொழுதுனிக்கி ஏ சி போட்டா தா வீட்டுக்குள்ளயே ஒக்கார முடிது இல்லன்னா வீட்டுக்குள்ள ஒக்காரவே முடியுல அந்த அளவுக்கு அனல் தாங்கவே முடியுல
ம் ம் செரி செரிக்கா ஆ
அப்புறோ நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதுவு இதெல்லா செய்யாம இருக்கறீங்களா அதனால உங்க வீட் அப்டி எதுவு சொல்ல மாட்டாங்களா உங்கள
என்னக்கா புரியுல
இல்ல இப்ப இத நானு சமையெல்லா பண்றதெல்லா எல்லா மாமியார் பாத்துப்பாங்கன்றீங்கள நீங்க ஏதாவ
எல்லா அவங்க பாத்து கா அங்கா பைய இருகறனால அவ வி விடறதே இல்லையா
ம்
ஆ அதனால அவ பாத்தா கொஞ்ச நேரோ வெளையாடுவா அதுக்கப்புற அம்மா அம்மான்னு ஓடி ட்டு வந்துருவானா அதா எல்லாமே மாமிய கட் பண்ணி குடுக்குறது அந்த வேலைல்லா செய்வே சமைக்கிறது மட் டு அவ செய்வாங்க மத்த வேல எல்லா நா செய்வே ம் துணி தொவைக்கற து மத்த வீடு கிளீனிங்கு பாத்தர கழுவுறது அதெல்லா நா செய்வே
ம் ம்
சமைக்கிறது மட்டு அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களு கொஞ்சோ வயசாயிட்டாங்க அவங்களு இப்ப அவங்களையு பாத்துக்கணும்லாக்கா அவங்க சமைக்கிறது மட்டு தா செய்வாங் ஏன்னா கிச்சன்ல உக்காந்தா பாத்திர கழவுனா அவ இருந்தா தெரியாது குக்கர் விசல அடிக்கு போது சாப்பாடு செய்யிட்டு இருக்கும் போது வந்தா அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோட்டு அத்தா சமைக்கவே விடு தில்ல நீ போமா நா சமயம் மட்டு பாத் கத்துக்கற அதுக்கப்புற நீ வந்து மத்த வேலெல்லா செஞ்ச செய்யிக்கலா கின்ட்டு அப்டியே அனுப்பிச்சிருவாங்களா
ம்
நல்லா சமைக்கிறது பண்ணுவே இந்த சப்பாத்தி அதெல்லா பண்ணுவே அவ தூங்கிட்டானா வேல செய்வே அவ தூங்கலா இருந்துட்டானா கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க இப்ப
ஆனா அது அதுக்கெல்லா ஒரு பெரிய மனசு வேணமா உண்மையா சொ சொன்னான நம்ம வாழ் க நிம்மதியா போகணுனு ஆ நம்பல புரிஞ்சுக்கணு புரிஞ்சுக்கறதுக்கு ஆளுங்க வீட்டுல இருக்கணும் இருந்தா மட்டும்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியு அந்த புரிஞ்சு அப்டின்னு போது நிம்மதியாவே வாழவே முடியாது
ஆமா எப்ப பெரியோவனா ஆ அத சொல்லுவாங்க வா இன்னு பெரியவன் ஆயிட்டா அவ பக்கத்துல வரமாட்டான்ல்கா அவ வெளையாண்டுட்டு இருப்பா ம் அது கே வெளியில கூட்டிட்டு போகும் போதெல்லா போவா அவங்ககிட்ட அத்தகிட்டே மாமா கிட்ட எல்லா போவாங்க சுத்திட்டு வந்தா வருவா வீட்டுக்குள்ள வந்ட்டா அம்மா அம்மாட்டுவானா
ம்
அதனாலயே இப்போ கிச்சன் பக்கத்துல வேற தா போகுது வேலை மட் டு செய் சமைக்கிறதுத அவங்களே போய்க்கிறாங்களா அனால எனக்கு தெரியறதுலக்கா
ம் பரவாயில்ல ஆனா எங்களுக்கெல்லா அப்டிலா இல்லப்பா நல்லா எனக்கு எப்டி சொல்றது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு கொழந்தை வீட்ல இருந்தா கூட என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க நம்மளே தா நமக்கு தேவையானதை கூட எழுந்து செஞ்சு சாப்பிட்டு தூங்கணுன்ற மாரி இருக்கு நானே எழுந்து நானே செஞ்சு நானே சாப்ட்டு நான பசங்களை வளத்து அ அப்டி தா இது வரைக்கு ஓடிச்சு இதுக்குமேலயு இப்டியே தா ஓடிட்டுருக்கு நம்ம வந்து மத்தவங்கள உக்கார வெச்சுதா செய்யணு
ஆ அப்டின்னா கஷ்டோல்ல
ஆமாப்பா உண்மையாதா இப்போ எனக்கு பிள்ளைங்க கொஞ்சோ வளந்துட்டாங்கன்றதுனால இப்ப எனக்கு கூட அவுங்க ரெண்டு பேரும் கொஞ்சோ நல்லா சப்போர்ட்டா இருக்கறாங்க அதனால எனக்கு கொஞ்சோ பரவால்லாம இருக்கு இப்ப என் பைய பாத்தீங்கன்னா துணி எல்லா தொவச்சு தருவா சாமான் வந்து சாமான் கழுவி கொடுத்துருவா பொண்ணு வந்து வீட் டு பெருக்கி வீடெல்லா தொடச்சி குடுத்துருவா
அ அப்பட்டா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரோ
ஆக ரகுவு இப் இப்ப தா இப்ப இந்த ஒரு ஒன் இயரா தா பிள்ளைங்க வந்து எனக்கு செஞ்சு குடுக்குறாங்க ஆ ஏன்னா எனக்கு வேற நடுவ்ல நடுவ்ல கொஞ்சோ சிக் ஆயிட்ட ஒடம்பு முடியாம போகுது நம்ப அம்மாக்கு முடியல அப்படின்றத வந்து அவுங்க பாக்குறாங்க பாருங்க பாத்துட்டு பாத்துட்டு இப்போ அந்த பிள்ளைங்ளே நா செய்றமா நீ ஒக்காருமா அப்டின்ற மாரி அதுங்ளே செய்துங்க செய்யறதுனால இப்போ எனக்கு கொஞ்சோ பரவால கொஞ்சோ அந்த வீட்ல அந்த புரிதல் இருந்துது அப்டின்னா நம்ப ஒடம்பு கொஞ்சோ பெட்டரா இருக்கோ இவருமே நா சப்பாத்தில்லா எங்க வீட் ல இருந்தாருனா சப்பாத்தி தேய்சன்னா மொத்த சப்பாத்தில்லா சுட்டு குடுப்பாரு தோச ஊத்தி குடுப்பாரு சில நேரங்கள்ல வெங்காய எல்லா கட்டி குடு கட் பண்ணி குடுப்பாரு பூண்டெல்லா உரிச்சு குடுப் பாரு இதெல்லா கூட இவரும் இப்போ கொஞ்சோ கூட பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டுலா அதெல்லா இல்ல புரிதல் வந்து இப்போ தா தொடங்குச்சு அத தொடங்கிட்டப்புறமா தா நம்ளால கொஞ்சோ வீட்ல நிம்மதியா இருக்க முடியுது இல்லனா சுத்தமா நிம்மதியாவே இருக்கவே முடியாது ஏன்னா எல்லா எடத்துலயு வந்து ஓடி ஓடி வேல செய்ற மாதிரி ஆய்டோம்ல அதுதா கஷ்டமாயிடோ
அ பரவால்ல விடுங்க எல்லா சய் செஞ்சு தராங்களே இப்பவாவ்து நம்ம கஷ்டத்த தெரிஞ்சுட்டு எல்லாமே செஞ்சு தராங்கனால அவுங்குளுக் கொஞ்சம் பரவால்ல இப்ப கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கலா போல
ஆமா அப்டிதா அ உங்க வீட்ல உங்க வீட்டுக்காரு செய்வாரா ஆஞ்சு குடுப்பாரா
அக்கா அவரு வேலைக் போய் வந்துருவாரு வந்து வேலை செய்ய மாட்டாருக்கா வேற ப்ப லீவ் இருந்தா மட்டு எதாவ் செய்வாரு தைக்கு ஹெல்ப் பண்வாரு ஏன்னா ஆஃபிஸ் விட்டு வந்ட்டா பையன் கூடவே வெள்யாடுவாரு கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரந்தாக்கா டைம்மே நைட் இன்னும் கால்ல எஞ்சி ஆ அதே வேலையா ரொட்டீன் ஆய்ச்சா இந்த சண்டேஸ்ல கொஞ்ச நேரோ அத்தைக்கு எதாவ்து ஹெல்ப் பண்வாரு மா அத பண்ணி தர்ட்டுமா இது பண்ணி தர்ட்டுமாம்பாரு நம்பளுக் எதாவ்து வேணுமான் கேப்பாரு மத்தப்படி அவ்ளவுக்கு தெரியாதுக்கா அவருக்கு சமைக்க தெரியாது சும்மா கட் பண்ணி குடுக்கற்து எதாவ்து ஹெல்ப் வேணும்னா துணி மாடிக்கு போய் காய போடுது அந்த மாரி வேல சின்ன சின்ன வேல செய்வாருக்கா
மார்க்கெட்லா போக மாட்டாரா
அக்கா அது மாமனாரே போயிடுவாருக்கா ஏன்னா அவரு இப்ப சும்மா இருக்காரா சும்மா வாக்கிங் ஏ ரெண்டு நாளுக் ஒரு நாள் சும்மா போய் எதாவ்து வேணும்னா அப்பவே வாங்கிட் வந்தாரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆ இந்த ஆ ப்ரொவிஷன் எல்லா மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்துருவோமா
ம்
அதுனால இந்த காய்கறி அப்பப்போ வாக்கிங் போவாரா எதாவது வேணுமானு கேட் டுட்டே போவாரு கீழ எப்பவு எதாவது வேணுனா அப்பவே சொன்னா அப்பவே வாங்கிட்டு வந்துருவாரா அதனால அவ்வளோக்கு போகமாட்டார் மார்க்கெட் எல்லாத்துக்கு
ம் பால்லா வாங்கறதெல்லா
அக்கா அவுங்க வீட்லயே எடுத்துட்டு வந்து ஊத்திடுவாங்கக்கா பால் எல்லா
ஓ அதனால தெரியல ஆனா எங்களுக்கெல்லா நாங்க தா போய் வாங்கிட்டு தா வரணு
ஓ இங்க மாட்டுப்பால்ன்னா உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து ஊத்திருவாங்களா
ம்
அதனால ஒன்னு தெரியாது காலையில வந்து ஊத்திருவாங்க நைட்டு ஈவினிங்கு பாப்பா இரு கனால ரெண்டு வேள வாங்குறோமா காலையிலையும் வந்தா ஊத்திருவாங்க நைட்டு வந்து ஊத்திருவாங்களா அதனால சேரின் விட்டுட்டேங்கா நீங்கலா நீங்க தா போய் வாங்கணுமா
பால்லா வந்து எ பையன் தா எழுந்தானா போய்ட்டு அவ பால்லா வாங்கிட்டு வந்து வச்சிருவா அவுங்க அப்பா வீட்ல இருந்தாங்கன்னா கறி வாங்கணுமா மீன் வாங்கணுமா காய் வாங்கணுமா எது வாங்கணுமோ அத வந்து அவுங்க அப்பா பண்ணிடுவாங்க அப்டி தா எங்களுக்கு ஓடும்
சேரி சேரிக்கா
ம் சரிப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சி நீங்க தூங்குங்க ஆ செரிமா பாய்மா